காலை வணக்கம் நண்பா
மாலை வணகநண்பா என்ன பண்றீங்க நல்லா இருகீங்ளா
நா நல்லா இருக்கே நண்பா அருமையா இருக்கேனன்பா இப்பதா நியூஸ் பாத்துட்டு அப்டியே உட்காண்ட் இருக்கேனன்பா பாத்தீங்களா நியூஸு
பார்த்த பார்த்தநண்பா ஏதோ பேனால ஏதோ பாம்பு மாரி இருக்கு புதுசா ஏதோ லான்ச் பண்ணிட்டுதா வெளிநாட்டுலருந்து எவனாவதுவாங்கி ட்டு வித்துட்ருக்கானு போலனன்பா
ஆமா ஆமாங்க பாத்தீங்கன்னா அது கீழ கடஞ்சினாலு அத பேனால எடுக்ககூடாதாமாங்க ஏன்னா அது பாத்தீங்கன்னா அது வெடிகுண்டா கூட இருக்குதாங்க அத அழுத்துனோம்னா அவ்ள ஒரு ஆளே முடிஞ்சுவாங்களாமம ங
இப்பதா நேத்து நேத்து நடந்த சம்பவங்க அது இப்ப தா எலா பரவிட்டுருக்கு நானு சின்ன வயசுல இந்த பேனாலா பார்த் அ மாரி தாங்க இருக்குது இருந்தாலு இத பார்த்தாலு பயமா தா இருக்கு பாரத்துதா இருப்பானுவ நீங்களு பாத்துருங்க
சரி உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு வேணா கிஃப்டு வேணா அனுப்பி விட்டுருங்க என்ன நெனைக்கிறீங்க
நல்லதுதாங்க இருந்தாலு அது அது தொட்டாலே அப்டி பொயிருங்கிறானுங்க அது பிரெஸ் பண்ணாதா இப்டி ஆகுமா இல்ல அ தொட்டாலே ஆகுமா
இல்ல இல்ல தொட்டால ஆகாதுங்க அது என்னங்க சென்சாராங்க இருக்க போது அதுல பாத்தீங்கன்னா இது இருக்குங்க அந்த ப நம்ம அழுத்துவந்தானே டிப்புமா இருக்கும் பாத்தீங்களா அது அழுத்னாலே ப்ரெஸ் ஆயி அந்த கரண்ட் உருவாகி அது பாத்தீங்கன்னா அது இதா வெடிக்
சேரி சேரிங்க பரவால வே அ
பாத்துருங்க உங்க உம் குழந்த ஈது இருந்தா கொடுக்காதீங்க பாத்து இருங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா குடுக்க மாட்டங்க குழந்தைங்க கிட்டலா சின்ன நார்மல் பேனாவே குடுக்குறது இல்லிங்க இதுல போய் எங்கிங்க அந்த மாரி பேனா அந்த மாரி பேனா நமளுக்கே பாத்தா பயமா இருகுது கொழந்தைகலு யாராது கொடுபாங்ளா என்னங்க நீங்
இல்லிங்க சில பேரு பாத்தீங்னா வாங்கி குடுப்பாங்க ஏன்னா சி நாங்க சின்ன வய்ஸ் ல்லருக்கப்ப பாத்தீங்னா அந்த ஊரு பாத்தீங்னா ரெட் கலரு பச்ச கலரு கருப் கலரு கிரீன் கலரு ஒவ்வொரு கலர் கலரா வருங்க அதுலா பாத்தீங்னா நாங்க டிராயிக்ல நாங்க யூஸ் பணுவோ அதிகமா
ங்க நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணிருக்கோங்க இப்ப அதுவே நாங்களா பாத்து விருப்பபட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டுந்தோ இருவது ரூவானு சொல்லி வாங்குவோங்க இப்ப கேட்டா பணமு அ எச்சம் தெரிங்க
உம் பாருங்க பாம் த வர அளவுகு வந்துசுனா அப்றம் எப்டி இருகுனு பாருங்க நெலம இப்ப எப்டிங்க இந்தியாக்குள்ள மட்டு தனே தமிழ்நாட்டுகுள்ள வந்துச்சு
ஏ இந்தியாக்குள்ள இல்லிங்க அத ஆந்ரா சைடு தெலுங்கானா சைடு எதோ சொன்னாங்க அங்கதா யாரும் யூஸ் பண்ணி வெடிச் சுது ஒர்தரு எறந்துடாங்கனு சொல்றாங்க அது உண்மையா பொயானும்னு தெரியல ஆனா நியூஸ் மட்டு பரவிட்டு இருகுதுங்க இந்த மாரி யாரு பயன்படுத்த வேண்டாம் இந்த நம்பர கூ
பாருங்க அது எப்டில்லா தயாரிச்சு வச்சிருக்கானுங் பாருங்க மனுசுன கொல்றகாக பண்றதுங்க எப்டிங்க கொல்றதுலே இப்டி துரேந்திர படம் பாதீங்ள அது மாரி ஏட்டுகுதுங்க
அதாங்க கொல்றக்கு தாங்க இத பயன்படுத்துறாங்க எங்கன்னா ஜெர்மனியில பாத்தீங்கன்னா வெளிநாட்ல வந்து போருகு அதாவது வந்து மத்தவங்களுக்கு எப்டி பேனாவா குடுத்து அவ பாமா அவங்க உயி உருவாக்கி வச்சத இவங்க எப்டினு தெரில இங்க நம்ம ஊருகுள்ள கொண்டு வந்து வித்துடு காணுங்களா இல்ல என்ன பண்ணானு தெர்லீங்க
இப்ப துரேந்திர படத்துல பாத்தீங்களா இந்தியால இருக்கவங்கவொருத்தவங் கூட சந்தோஷமாவே இருக்கூடாதுனு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொனு பண்ணுவானுங்க பாத்தீங்களா அது மாரி பண்ணிட் இருக்கா ன்னங்க ன்னு சரி இலைங்க
தெரிலைங்க எதுகாக இப்டிலாம் ஒவொனா நடந்துடுருக்குது நீ நம்ம நம்ம நாட்டுல ஒருத்தர் தேனி இருகாரு ஒரு ஊருகாரு பாதீங்களா பார்டல ஒரு சம்பவோ பண்ணது தமிழ் தமிழ் தமிழ்நாட்டுல இருந்துங்க ஒரு போர் வீரர் பாதீங்கனா அஹ பாகிஸ்தான் ஆளுங்க உள்ள வன்டானுங்க உள்ளாம் வந்துட் விட்டாங்க நம்மாலுங்கள புடிச்சு வச்ட்டாங்க ஒரு நம்ம நம்ம நாட்டு தமிழ்நாட்டு ஆளுதா அங்க நின்றுக்க என்ன பண்ணாருன்னா அவரோட வாயில குண்டு பாஞ்சிருசு ஒடம்புல ஒர் குண்டு பாஞ்சிருச் இருந்தாலு நம்ம நம்ம ம்ம ஆளுகள நம்ம விடக்கூடாதுன் சொல்லி உயிருக் இவுரு போலாய்ட்ருந்தாலு நம்மாளுக காப்பாத்துறதுக்காக அவுங்கள எல்லாத்த சுட்டு தள்ளிட்டு அங்கருந்த ‌இ‌ன் நம்மாளுகல தூக்கிட்டு வந்துருக்காருங்க இ ப்ப அவரு பாத்தீங்கனா விஜய் ச விஜய் வந்து நேத்து கூப்டு பாராட்டிர்காரு பாக்லிங்ளா நியூஸ்லா
இல்லெல்லங்கண்ணா அது மாதிரி பாக்கலைங்களே நா பாத்தீங்கனா நா கொஞ்சோ டைம் இன்னக்கி ஃப்ரீயா இருந்தே லீ்வு ஒர்க்குக்கு லீவ் போட்டங்காட்டி நா பாத்தெங்க ஒர்க்குகுலா போயிட்டன்னா நா நை ட்டு ஒம்போது பத்தாயிருங்க வீட்டுக் வரக்கு வந்து சாப்புட்டு தூங்குறக்கே டைம் சரியா போயிருதுங்க மொபைல யூஸ் பண்றதுல்ல அதுங்காட்டி எனக்கு எந்த தகவலு தெரியிலங்க
சேர் சேரிங்க அதுவு கரெட்டா பாத்தீன்னா அவருக்கு வாயில அந்த ஒதட்ல ஆப்ரேஷன் பண்ணி உள்ள உள்ள போய் கடக்குங்க நேத்து பாத்துட்ருன்னிங்க தெருஞ்சுருக்குங்க இப்ப அரசு மரியாதையல்லா குடுத் தாங்க
ம் நல்லது நல்லது
சேர் செரிங்க அந்த மாரி ஆளுங்க இல்லல்ல நேத்தா பாராட்டு விழாங்க அவருக் கு
பாராட்டு விழா நல்லது நல்லதுங்க
க்குதா நேத்தா எல்லாமே பாராட்டு விழா தமிழ்நாட்லயே அவர் ஒரு பெரிய அந்த இந்த படொ வன்ச்சில்லங்க சிவகார்த்திகேயன் படொ
சிவக்கார்த்தினா ஆமாமா ஆமா அது பாத்துருக்கே பாத் ம் ஆமா ஆமா
பேர் வாங்கிட்டாருங்க
டாக்டர் படொ ம் நல்லது நல்லதுங்க டாக்டர் படங்க அவரோடது முகந்தன் முகந்தன்ங்குறது என்ன படொ ஓ ஓகே ஓ அந்த படொ நல்லது நல்லது நல்
ஆ அந்த படத்துல அத எறந்துடுவ எல்லா த்தி காப்பாத்திட்டு அந்த மாதிரி இதுல வந்து இவரு எறக்கலிங்க ஆனா எல்லாத்தை காப்பாத்திட்டாருங்க
பரவால்லங்க நல்லதுங்க எனா இது மாரிலா ஆளுகள்ளா இருக்காங்கல ம் இருக்கான் நெனக்கிறப்பவெ ஒரு சந்தோஷ்மாதாங்க இருக்கு அப்பப உயிர காப்பாதிக்குருகாக போயிருவாங்க உயிரும் பனைய வச்சு நம்மள காப்பாத்த றவுங்களா அதுல்லா ரேருதாங்க அவருக்குல்லா பெரிய பெரிய லெவல்ல பராட்டுவிழா வெக்லாங்க ஒரு லெவல்ல வெக்லா தப்பில்லைங்க ம்
பாரட்டுவிழா வச்சுருந்தாங்க எல்லா துறைய விட அந்த துறைல மட்டுந் தாங்க நம்மளமா நம்ம செத்தாலும் பரவால்ல நம்ம கூடருக்கவங் காப்பாத்துன் நெனக்கிற ஒரே துறை அந்த துறைய மட்டு தாங்க
அதுலே சில பேர் இருக்காங்கங்க நம்மளா பாக்குறோமுல்லா கெடையாது ம் ம்
இல்ல அதா வந்து கீல எறங்கி வேல செய்ற் ரவங்கல்லா இருக்கும் எல்லாருமே நம்ள மட்டு இல்ல மத் மத்தவங்களையு காப்பாத்தணுன்னு நெனைப்பாங்க மேலிடத்துல இருக்கறவங்க மட்டுந்தா அப்படி பண்ணுவானுங்க
ஆமாங்க மேலிடத்துல என்னங்க சொல்லிட்டு ஆட்டிட்டு உக்காந்துகுவானுங்க ஆ கீலருந்து வேல செய்ரவனுக்கு தாங்க எப்பவுமே எந்த ஸ் சின்ன தொழிலா இருக்கட்டு பெரிய தொழிலா இருக்கட்டு மேல இருக்கவே ரிஸ்க் எடுக்க மாட்டா மத்தவனதா போய் ஆவி வாங்குவானுங்க
ஆமாங்க இங்கன்ட் இல்ல எல்லா துறையிலு அப்படித்தானங்க
ஆமா ஆமாங்க நானு ஒருப்பக் கம்பெனி போயிருந்தேனுங்க கரண்டக்குள்ள பாத்தீங்கன்னா வேலையே செய்ய தெரியாதுங்க நீ மாட்டுப்பா நீ பண்ணுப் ப்பாங்கறா அத தொட்டு எனக்கு ஏதாச்சு ஆயிடுச்சுனா ஃபேமிலிக்கு யாருங்க எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்து பாக்கலையேன்னு சொல்லி பாட்ட போட்டு போயிருவாங்கங்க
து நீங்க வந்து எனக்கு சரியான பாதுகாப்பு கெடையாது அதனால என்னால பண்ண முடியாது நீங்க ஒரு தடவ பண்ணிக்காமிங்க நீங்க பண்ணிக்காமீங்க நா பண்ற அப்டிங்கிற மாரி நீங்க சொல்லோணுங்க பாதுகாப்பபுல்லா எடத்துல நீங்கப் மாரி பன்னிங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா அவனுங்க அவனுங்க இன்னா அவனுங்க போயிருவானுங்க சொல்லிட்டு அப்புறொ நம்மதாங்க ப பேஃமிலிய பாக்கோனு
கரெட் கரெட்டுங்க நானு சொல்லிப் பாத்துட் த்டங்க ஆனா அவரு பண்ணு பண்ணு நா இருக்கல்லங்கிறாருங்க அதுவு பாத்தீங்கன்னா த்ரீ பேஃஸு அதெல்லா பாத்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜுங்க அதெல்லா தொட்டம்னா அவ்ளோ ஆலே ஸ்பாட்டுங்க ஏன்னா போ போனதுக்கப்புறொ ஒன்னு பண்ண முடியாது இல்லங்க அவன் போயிருவானுங்க நாளகாட்டி எலா முடியாதுங்கன்னு சொல்லி வேலையவே விட்டு வந்ட்டேங்க
த்துல எல்லா பாத்தீங்கன்னா இங்கங்க எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லிங்க என்னால பண்ண முடியாதுங்க நா இந்த வேல இல்லங்க எனக்கு வேற வேல குடுங்கன்னு சொல்லி வாங்கிருக்கணு இல்லையா நீங்க வந்து பண்ணுங்க நீங்கப் பண்ணி காமிச்சுட்டு நீங்க பா நாப் பண்ற அந்த மாரி ஏது சொல்லியிருந்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து உங்களுக்கான பாதுகாப்பு குடுத்துருப்பா இல்லின்னா இல்ல இது செரியான வேல கெடையாது அப்டின்னு சொல்லி வேற ஆளுக அதாவது அந்த துறைல வேல செய்யறவங்கள வெச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன நேக்குன்னு தெரியு
ம் ம் ம்
துறைல போய் செஞ்சோம்னா கொஞ்சொ கஷ்டந்தாங்க
ஆமாங்க நானு அப்படிதாங்க கொஞ்சொ பட்டு திருந்திட்டேங்க அதுக்கப்புறொ பாத்தீங்கன்னா இன்னொரு புறா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேஃக்ட்ரி வச்சிருப்பாங்க அந்த பேஃக்டரிக்குள்ள புறா வர கூடதுன்னு வல கட்டுனுதுங்க வல கட்றதுக்கு என்ன ஏரி கட்ட சொன்னாங்க அது இருக்குதுங்க ஒரு டவர்ல பாதி ஹட்டுக்கு இருக்குதுங்க அவ்ளோ தூரத்துக்கு வலக் கட்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நீங்க முடியாது ம் போலன்னு சொல்லிருங்க அவ்ளோதாங்க
அதுவு அவ்ளோ கச கசன்னு ம் பாம்பு வேற உள்ளுக்குள்ள வந்துச்சுங்க அந்த எடத்துலயே வேல செய்ய சொல்றாங்க
சொல்லிருங்க ஓப்பனா சொல்லிருங்க னால பாதுகாப்பில்ல அதனால வேல செய்ய முடியாது எனக்கு சம்பளத்த குடு நா கெளம்புறே அப்படின்னு அப்படே ஓபனா சொல்லிருங்க ஏ போறேன்னு கேட்டா நீ கரெக்டான பாதுகாப்பு எனக்கு குடுக்க மாட்டேங்கிற அது வருது இது வருது நீ என்ன இந்த மாரி சுத்தமா இருக்குதா நீ மொதல்ல நீ என்ன கம்பெனி நடத்துரன்னு புடுச்சி ஏறி உட்டுட்டு நம்ளு ஏறி வந்துருக்லாங்க
ஆமா ஆமாங்க நம்மளா அவ்ளதாங்க நல்லா பாத்து ட்டேங்க வேலைக்கே போறதில்லெங்க ந விட்டுட்டெங்க எந்த வேலைக்கு இன்மே போ கூடாதுன் முடிவு பண்ணி ஒக்கான்ட்ருக்கனுங்க தொழில் எடுத்து பண்லான் சொல்லிட்டு இப்ப இந்த மாச தொழில் ஆரம்பிச் சுருவனுங்க
நல்லதுங் நல்லதுங்க உங்க தொழில் வந்து சிறப்பா மெம்மேலும் வருவீங்க கண்டிப்பா நன் வாழ்த்துக்கழுங்க
ம் இதுக்கு முன்னாடி பாத்தின்னா நாங்க இருக்கு வீட்ல பாத்தீங்னா மொட்டமாடி இருக்குங்க அங்க பாத்தீங்னா வந்து கேட்டு போனாங்க டவரு இது மாதிரி உங்க ஊர்ல பாத்தீங்னா சர்க்கிள்ல வெக்கறக்கு பிளேஸ் கெடையாது ஒங்க வீட்ல வேணா வக்கிறொ ம் மாடில வெச்சுகிறோ உனக்கு மன்த்திலி பாத்தினா டொண்டிஃபைவ் தேட் டி இது மாரி குடுக்குறொன்னாங்க
சூப்பரு சூப்பருங்க பரவால்ல பரவால்லைங்க அந்த இப்ப டவர் வக்கிறனால உங்க வீட்டுக்குல்லா எந்த பாதிப்பு வராதுங்ளா
ப்பு இல்லையாமா நெறைய பேர்லா இத பாத்தீங்னா சிட்டீஸ்லைலா இருக்காங்கல்ல சிட்டீஸ்லைல்லா பாத்தனா அதிகமா எல்லாரு இதா ப்ரிப்பேர் பண்ணி கேட்டு வாங்க்கிறாங்க
இல்லைங்க இப்ப வெக்கட்டு அது பிரச்சன இல்லைங்க இப்ப வக் ரேடியேஷன் கு கேக்குலிங்க அ ந்த ரேடியேஷன் இல்லாம நம்ம எதும் பண்ண முடியாதுங்க நம்ம அவுங்க மா ட்டும் போது நம்ம வீட்டுக்கு எது டேமேஜ் எல்லா ஆகாம பண்றன் சொல்லிட்டாங்களான் கேட்டங்க
இல்ல இல்லைங்க அதுல எல்லாமே சேஃபு தாங்க அதெல்லா நாங்க பாத்துக்குறோன்ட்டாங்க அதாங்க மன்த்லி ப தேட்டிக் கே வருதுனா அப்ற சும்மா எதுக்கு அத வச்சுட்டுன் சொல்லிட்டு பண்ணியாச்சுக ஏனா அதே நம்ளுக்கு பாத்த இடி தாங்கியோட குடுக்குறாங்க வீட்டுக்கு சேஃபு
ஆமா ஆமாங்க இ ப்ப எப்டிங்க அக்ரிமெண்ட் போட்டீங்ளா இல்ல எந்த மாரி மாச மாச சும்மா வாய்ல மட்டு சொல்லிட்
இல்ல இல்லெங்க எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்டுங்க டாக்குமெண்ட் ரிஜிஸ் சர் பண்ணி எல்லாமே தாங்க இத்தன ஒரு டொண்ட்டி இயர்ஸ்கு கேட்ருக்காங்க ஆனா நாங்க டொன்ட்டி இயர்ஸ் டு நானா ஒரு டென் இயர்ஸு போட்டுக்லா அப்புற வேணா ரினீவல் பண்ணிக்குலான்ட்டாச்சுங்க
சூப்பரு சூப்பருங் இப்ப அதே மாரி அவுங்க ரிமூ
எல்லாமே அவுங்க பண்ணிருவாங்க நாங்க பாக்குறது பாத்தனா நல்லா முன்னணி பிராண்டான ஏர்டெல்ல தா பண்றோ ஏர்டெல்ல பாத்தீன்னா உங்ளுக்கு எல்லாமே வந்து பண்ணிக்கிறேன்ட்டாங்கங்க ஒன்னு
பரவால்ல பரவால்லைங்க எதுவாருந்தாலு ஏ கைப்பட எழு தி வாங்கி வச்சுக்கங்க கடசீல அது இல்ல இதுல்லைன் சொல்லிட்டா அப்ற நமக்கு தா நட்டமாகுங்க
இல்லெங்க அப்பில்லா இருன்ச்சுனா ஒயர கட் பண்ணி உட்ர வேண்டியதாங்க என்ன பண்றது ஒவ்வொரு பாட்டா கட் பண்ணி அத வி க்கெ வேண்டியதாங்க என்ன பன்றது
பாத்துக்கங்க ஏன்னா மழ காலத்துல எல்லாம் நீங்க மேல இன்னொன்னுங்க மழ காலம் எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க மேல எல்லா போயிட்டு இருக்க முடியாதுங்க கண்டிப்பா நீங்க மேல மழ டைம்ல எல்லாம் நீங்க மேல ஏறி போகணும் அந்த மாரி எல்லாம் எதுவுமே பண்ண முடியா ஏன்னா ஜென்ரேட்டர் ஆன் ஆயிருங்க கரெ அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க மேல மழை காலத்துல நீங்க மாடி போனீன்னா அ கரண்டே கட் ஆனாலும் அவுங்க ஜென்ரேட்டர் ஆன் ஆயிருங்க வ அ டவர் வந்து ஆன் ஆன்லயேதாங்க இருக்கு அப்பல்லா சூதானமா தாங்க போகனு
அதுல அப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்ல தாங்க இப்ப இருக்குது ஆனா பக்கத்துல எல்லா எங்க வீட்டு பின்னாடி ஒரு இருக்குதுங்க முதல்ல பழைய வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து து ஆ ஆன்ல இருக்கப்ப வந்து தொட்டெல்லாம் பார்ப்பாங்க ஆனா ஒண்ணுமே ஆகுறது இல்லைங்க
அ மழ காலத்துக்கு சொன்னேங்க
மழ காலத்துல அந்த எர்த்துல்லா அதுலேயே வருங்களா
ஏர்த்து வந்து அந்த டவர்ல வராதுங்க சப்போஸ் ஏதோ டேமேச்சு கிமேச்சி ஆயதுன்னா நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா எந்த வ எப்டி அ எப்படியு பெருக்கா கிருக்கான் இருக்கா எதாவது எலி கிலி ஓ ஏதோ கடிச்சு வச்சிருச்சுன்னா கரண்ட கட் கட்டாயிரு பின் ஜெரேட் ஆன் ஆகும் போது கரண்ட் பாஸ் ஆகிட்டு தாங்க இருக்கு
கரெட்டு கரெட்டு நல்லதுங்க நன்றிங்க மீண்டும் இன்னொரு அழைப்பில
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நன்றி வணக்கங்க